ஆ என்ன பண்றீங்க
அக்கா வணக்கம்கா என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா பேசி ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட
ஆமாப்பா ரொம்ப நாள் ஆச்சுதா கொஞ்ச பிஸியாவே இருந்துட்டே எங்க இப்ப வீட்டுல இருக் கறதுனால முக்கா வாசிக் காலையில வேல மதியான வேல சாயங்கால வேல நைட்டு வேல தூங்குற வரையு வேல செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆயிட்டே
ம் ம் இது லஞ்ன் எல்லா செஞ்சுட்டிங்களா எப்டிக்கா
ஆ இப்பதா செஞ்சு முடுச்சே
ம் என்னக்கா சாப்பாடு
மட்டன் எடுத்துட்டு வந்தாங்களா அதுனால மட்டன் பிரியாணி பண்ணிட்டு மீனு வருத் க்கலான்னு மசாலா தடவி வெச்சுட்டு வந்து உக்காந்துருக்கே நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க காலையில இப்போதாங்க குளிச்சுட்டு வந்தோ எல்லா ஊருக்கு போயிட்டோ அங்க அப்பா எல்லா ஒரு பங்க்ஷன் சொல்ட்டு ஊருக்கு போயிருக்காங்க
ஆ ம்
செரி அவரு போயிட்டதுனால செரி அவர் இருந்தா கொஞ்சோ டயத்துக்கு சாப்பாடு எப்டின்னா ஒண்ணுன்னு நாங்களே கடையில வாங்கிட்டு வந்துருவோ இல்ல நாங்களே செஞ்சுருவோ
ஆ
சேரி அவரு கெளம்பிட்டாரு சொல்ட்டு நாங்களு கொஞ்ச அப்டி அப்டியே ஃபோன் நோண்டிட்டு இப்பதா குளிச்சுட்டு வந் ஓ இப்பதாங்க இப்பி வாங்கிட்டு வந்து அது சுடு தண்ணி வச்சு அத பாயில் பண்ண வச்சுருக்கோ
அ ம்
அதா குக் ஆகிட்ருக்கு
ஓ இட்லியா சைட்டிஷு ஓ இப்பி நூடுல் ஸ் ஆ சரி சரி அது எப்டி செய்வீங்க இப்பி நூடுல்ஸு
அது நெறையா வெரைட்டி இது பண்ணுவாங்க நாங்க வந்து எப்புடி பண்ணுவோன்னா ஃபஸ்ட் ட்டு தண்ணி கொதிக்க வச்சுர்லா
அம்
கொதிக்க வச்சுட்டு அதுல அந்த நூடுல்ஸ்ஸ போட்டு கொஞ்சோ ஒரு அஞ்சு நிம்ஷோ அந்த மாரி பாயில் பண்ண வுட் வுட்டு அத தனியா எடுத்து வச்சு அது ஃபேன் காத்துல கா காய வச்சுர்லா சும்மா ஒரு டூ மினிட்ஸ்க்கு அந்த தண்ணியெல்லா இருக்கு பாத்தீங்ளா
ஆமா ஆம்
அத ஒட்டி இருக்கும்பா உங்களுக்கே அது தெரியு அது கொழ கொழ கொழ அந்த மாரி இருக்கு
ஆம்
சோ அது ஃபேன் காத்துல ஆர வச் சுன்னா ஓரளவுக்கு ஸ்டிக்கியா இருக்காது நம்பளுக்கு நம்ப அந்த நூடுல்ஸு
ஓ
அது வந்து அதுக்கப்பறோ வந்து இன்னொரு கடாயில வந்து லைட்டா எண்ணெ ஊத்தணு கொஞ்சோண்டு ஒரு அரை க்ளாஸ் தண்ணி ஊத்தி அந்த மசாலாவ போட்டு கலக்கிடுவே
ம்
அந்த நூடுல்ஸ இருக்குற அந்த பா மசாலாவ பேக்கெட்டில் வர மசாலாவ போட்டு கலக்கிட்டு ஆ அதுக்கப்பறோ அந்த நூடுல்ஸ போட்டு கழக்கிடுவே சோ இது வந்து கொஞ்சோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இல்லன்னா வந்து அது கூட பார்பிக்யூஸ் சாஸ் அந்த மாரி வீட்ல இருந்துச்சின்னா நா அத ஊத்தி கலக்கிடுவே ஸோ அது கொஞ்சோ சாப்ட்றத்துக்கு கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கு நம்ம நார்மலா தண்ணி ஊத்தி காய்கறிலா போட்டு ஆ அது கூடயே நூடுல்ஸ போட்டு கொதிக்க வக்கிறதோட இந்த மாரி பண்ணுனோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கு
அப்டியா ஏ பசங்க என்ன பண்ணுன்னா எல்லாத்தையு ஒன்னா போட்டு வெறு அதுல காயெல்லா எதுவு போட்ட பிடிக்காது வெறு தண்ணிய ஊத்தி அதுலயே கொதிக்க விட்டு அந்த மசாலா போட்டு ஒரு இது பவுல்ல போட்டு வச்சி சாப்ட்டுன்னு இருக்குங்க
அது சூப்பு நூடுல்ஸ் மாதிரி
அது நல்லாவே இருக்காது ஒரு மாரி கொழ கொழன்னு வாயெல்லா ஓட்ற மாரி இருக்கு
இப்ப கூட அப்டி அந்த ஃபுஸ்ட் ஃபுட்லல்லா செய்வாங்க நா நெறையா டைம் வந்து அந்த ஹோட்டலுக்கு போனா அங்க அவங்க செய்யறப்ப நா பா பக்கத்துலயே இருப்பே மேக்ஸிமம் அந்த குக்கிங் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு் அந்த மாரி எடத்துல மத்த எடத்துலல்லா உள்ள விடமாட்டாங்க ரெஸ்டாரெண்ட்லல்லா இங்க வந்து நா பக்கத்துலயே பாத் துட்டே இருப்பே என்னென்ன போடுவாங்க அப்டின்ட்டு அந்த மாரி வந்து நம்மளுக்கு ட்ரையா சாப்ட்டே பழகிருச்சி அந்த மாரி நூடுல்ஸ் அந்த ரைஸ் அந்த மாதிரி அது கொழ கொழன்னு சாப்ட்டா அதுக்கு நல்லாதா இருக்கு ஆனா அந்த அளவுக்கு இந்த அளவுக்குல்லா டேஸ்ட் வராதுக்கா அது எனக்கு அப்டி தோணு அது மத்தவங்களுக்கு எப்டின்னு தெரியல
அதா இப்ப நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்கு நா மொதல் தடவயா அது மாரி கேக்குறே நல்லாவு இருக்கு ட்ரை பண்ணி பாக்கணு ட்ரை பண்ணணுல
ட்ரை பண்ணி பாருங்க்கா ஆனா இது கொஞ்சோ ட்ரையா சாப்ட்டோம்னா இன்னு கொஞ்சோ அந்த நூடுல்ஸ் அந்த இது தெரியு நம்பகளுக்கு சாப்ட சொல்ல அந்த ஃபீல் தெரியு நூடுல்ஸ் சாப்ட்ற மாதிரி இருக்கு ஆனா இந்த மாதிரி நீங்க அ வீட் ல செய்றதுக்கு கடையில செய்றதுக்கு இதா வித்தியாசோ அவங்க வந்து கொஞ்சோ அந்த நூடுல்ஸ் சாப்ட்ற மாரி இருக்கு நம்ம வீட்ல செய்றோ கொழ கொழன்னு சாப்ட்றோமா அது கடிச்சி சாப்டறப்போ அது நார்லாக ஏதோ ஒரு ஃபுட்டு மாரிதா தெரியு ஆனா இந்த மாரி செஞ்சோன்னா நம்ப நூடுல்ஸ் சாப்ட்ற மாரி இருக் கு ஆ நூடுல்ஸ் தா சாப்ட்றோ இருந்தாலு கொஞ்சோ டிஃப்ரெண்ட்டா இருக்கு ஆ இது இன்னு அப்டின்னு பாத்தோன்னா இது கொஞ்சோ சீக்கரமா முடிஞ்சிருக்கா வேல
அதா வேக வச்சி தனியா வடிக் கட்டி வச்சிட்டோன்னா எவ்ளோ வேணாலு குவான்டிட்டில நம்ம கடாயில போட்டு தாளிச்சி செய்யும்போது எக்ஸ்ட்ரா கூட நம்ம யாராச்சு வந்துட்டா கூட எக்ஸ்ட்ரா ஒரு காயோ இல்லாட்டி ஒரு முட் டயோ இல்லாட்டி எதனா போட்டு பண்ணா கூட நல்லாருக்கு
எல்லா போடுற போட்டா கொஞ்சோ டைம் ஆகு இப்ப உங்களுக்கே தெரியுங்க இப்ப இருக்குற மசாலால கூட ஆட்டோமேட்டிக்கா அத அந்த மசாலாலயே காய் வந்து ர்து அத அப்டியே ட்ரை பண்ணிட்டு நம்ம அந்த மசாலா போட்டம்னா கூட அந்த இது வேக வேக சொல்ல அந்த காயங்கள்லா வந்துர்து பட்டாணி பீன்ஸ் கேரட்டு இப்ப இருக்குற நூடுல்ஸ்லல்லா அப்டித்தாங்க வந்து அதனால வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்றதுனா போட்டா கூட உங்களுக்கு வந்து அந்த மசாலா டேஸ்ட் தெரியாது அது கொஞ்சோ சப்புன்னு இருக்கு உங்களுக்கு சாப்ட சொல்லே தெரியு எக்ஸ்ட்ரா நீங்க காய் போட்டாலு அதுக்கு நீங்க உப்பு சேக்கற மாரி இருக்கு அது நீங்கலா கரெக்டா போட்ருவீங்க ஆனா எங்களுக் வந்து அந்த அளவுலா தெரியாது அந்த உப்பு போட்றது மசாலா எக்ஸ்ட்ரா போட்றது அந்த மாதிரிலா அதனால வந்து நாங்க வந்து இருக்கற மசாலாவே அட்ஜஸ்ட் பண்ட்டு அந்த மாரி பண்ணிட் டோம்னா அந்தளவுக் ஓரளவுக்கு டேஸ்ட் தெரியு அப்பிடி கொஞ்சொ ஈஸியா பண்ற மாரி நாங்களு பண்றுவோக்கா
ஆ நீங்க பண்றதுதா நல்லாருக்கு போலருக்கு நாங்க பண்றது நீங்க பண்றதுதா நல்லாருக்கு நாங்க பண்றது நல்லாவே இல்ல நா இதுவரையு அப்டியே ஃபுல்லா போட்டுதா செஞ்சிருக்க இது மாரிலா வந்து இது மாரிலா தனித்தனியாலா போட்டு நா செஞ்சதே கடையாது
ம் ம் ம்
இப்ப நீங்க சொல்றதுதா நல்லா இருக்கற மாரி இருக்கு
ஏனா நீங்க மத்த வீடியோலா அந்த மாரில்லா பாத்தீங்கனா இந்த மாரிதா இருக்கு நூடுல்ஸ் கூட அது நம்ப இன்டியன் டிஷ்ல இந்த மாதிரி இருக்கு நீங்க மத்த அ ஷார்ட்ஸ் அந்த மாரிலா பாருங்கள ப்ளைனா இருக்கு அந்த நூடுல்ஸ் த ஒரு மசாலா மாரி போட்டு கலந்து அப்பிடிதா இருக்கு அந்த நம்ப அதர் கண்ட்ரிஸ்லா பாத்தோம்னா அப்பிடிதா அதா அத பாத்துதாங்க கொஞ்சொ இதுவாச்சு செரி இந்த மாரி செஞ்சா கொஞ்சொ சீக்கறமாவு செய்யு நம்ம அந்த கடிச்சி சாப்புடறப்போ கூட அந்த நூடுல்ஸ் டேஸ்ட்டு அந்த ஃபீல் ஆகு நம்பளுக்கு அது நூடுல்ஸ் சாப்பிட்ற மாரி இருக்கு அப்டின்ட்டு
அதா ஒன்னோடு ஒட்ன்னு ஒட்டாம இருந்தாலே ஓரளவுக்கு நமக்கு சாப்புறதுக்கு நல்லாருக்கு
ஆமாங்கா அதனால தாங்க நாங்க வந்து ஃபேன் காத்துல ஆர வெச்சிருவோ ஒரு டு, த்ரீ மினிட்ஸ் வந்து வேக வெச்சு எடுத் து ஃபேன் காத்துல நல்லா ஆர வெச்சுட்டா அது ஒட்டாம இருக்கு அந் தண்ணியோட தண்ணியா இருந்தா தா ஓரளவுக்கு ஒட்டு அ ன் நம்ப கலக்க சொல்ல ஒடையு நூடுல்ஸு
ஆ
இந்த மாரி பண்ணம்னா நூடுல்ஸு ஒடையாது ஆ நம்பளுக்கு அது அந்த ஃபீல் இருக்கு சாப்பிட சொல்ல சீக்கிரமாவு செய்ற மாரி இருக்குங்க்கா இந்த மாதிரி சாப்ட்டா கூட செ செஞ்சா கூட நல்லா அருமையாருக்கு நீங்களு ட்ரை பண்ணி பாருங்க அ பாருங்க நீங்களே பிரியாணிலா ஈஸியா சமைக்கிறீங்க
ஆம் எனக்கு உண்மயா இதெல்லா நானு செய்யவே மாட் ட நானு அது பசங்ளே தா கு பாக்கெட்ட வாங்கி போட்டோனா என்ன எழுப்ப கூட மாட்டாங்க அவங்களே எழுந்து வேணுன்றப்போ ன்ன பண்ணுவாங்கனா பிச்சு போட்டு கொதிக்க வுட்டு அத சாப்ட்ருங்க சாப்டும்போது இத்தமா இத்தமாங்கன்னுங்க அது மேலே வேற சீஸ் பட்டர் அதெல்லா வேற போடுங்களா எனக்கு அதெல்லா ஒருமா ஒமட்டிகிட்டு வரு நீங்களே தின்னுங்கமா எனக்கு வானான்ட்டு நா ஓடியாந்துருவே எப்பவுமே அது கிட்டலா போமாட்டே அது புடிக்கவு புடிக்காது நேத்து கூட எதோ ஒரு வி வீடியோ பாத்துட்டு வந்துட்டு அ அதின்னவோ மேகி வந்து ஒடைச்சு போட்டு தூள் துளா ஒடைச்சு போட் ட்டு அத பட்டர்ல வந்து ட்ரைய்யா ரோஸ்ட் பண்ணாங்க
ம் ம்
ரோஸ்ட் மாரி வெறு அந்த இதுவு மட்டு நூடுல்ஸ மட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு தனியா எடுத்து வெச்சுட்டு அதுக்கப்பறமா வேர்க்கடல தனியா வறுத்தாங்க அப்புறமா கூட வந்து ஒடச்சக்கல்ல தனியா வறுத்தாங்க அவுல் தனியா வறுத்துட்டு அது கூட இதெல்லா போட்டு அப்புறமா இந்த சாட் மசாலா மெளகாத்துளு, உப்பு அது கூட வெங்காயம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா இதெல்லா போட்டு அ ஒரு மாரி குலுக்குச்சுங்க குலுக்கிட்டு எடுத்து வச்சு சாப்ட்டுன்னு இருந்துதுங்க நா கூட ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண மிச்சர் தா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாயில போட்டா நல்லா இருந்துச்சு ஏ நல்லா இருக்குதே வெங்காயோ எல்லா ஃப்ளேவரா போட்டு சூப்பரா இருக்குதே அப்டின்னா இது மிக்சர் கெடையாது இது நூடுல்ஸு அப்டின்னு சொல்லி சிரிக்குதுங்க
ஆமாங்க அது வந்து அவுங்க குடுக்குற மசா மசாலாவே அந்த அளவுக்கு டேஸ்ட்டு குடுத்துருதுல்ல
அதுதா
அது நீங்க ஃபர்ஸ்ட்டெல்லா நாங்க என்ன பண்ணுவோன்னா சின்ன வயசுல வந்து அந்த மசாலாவே சும்மா சாப்டுவோ
அ
அந்த பிராண்ட்ல வர மசாலா எல்லா இப்ப வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டு தெரியல
அ
அந்த இந்த மாரி பண்ணிங்கன்னா நீங்க இந்த நூடுல்ஸ்ல எக்கச்சக்க நீங்க வெரைட்டி பண்ணாலு அ கடைசியில நீங்க அந்த மசாலா மட்டு ஆட் பண்ணீங்கன்னா அந்த டேஸ்ட்டு உங்களுக்கே குடுத்துரு
ம்
அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க்கா சரிக்கா மா இது பிரியாணில்லா சாப்ட்டாச்சாக்கா
இல்ல இப்ப தா செஞ்சு தம் போட்டு வச்சிருக்க
ஆ
கொஞ்சோண்டு தம் போட்டு வச்சிருக்க ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு ஆஃப் பண்ணிட்டு சரி இன்னு ஒரு டென் மினிட்ஸ் அப்டியே வச்சன்னா தா ஃபுல்லாது உள்ள எதனா வேகாம இருந்ததுன்னா கூட மொத்தம் இந்த தம்லயே வெந்துரு
ஆ ஆ ஆ
அதனால அப்படி தம் போட்டு வச்சுருக்க ஒன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போட்டும் அப்டின்றதுக்காக விட்டு வச்சுருக்க
ம் மீனு என்ன மீனுக்கா செஞ்சிங்க இன்னைக்கி
இது ஷீலா மீன் தான் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாரா
ம் ம் ம்
கொஞ்சம் தல அந்த உடம்புல்லா தனியா எடுத்து வச்சுட்ட கொழம்பு வச்சுக்கலான்ட்டு வால் பகுதி மட்டும் தனியா எடுத்து வச்சு பெரட்டி வச்சுருக்க வறுக்கலா அப்டின்னுட்டு
ம் ம்
பெரிய மீன்லா இல்ல ஓரளவுக்கு சின்னதுதா
அது வருத்தா நல்லா இருக்குமா இல்ல குழம்பு தான் வைக்கணுமாக்கா இது
ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்கும் முள் அந்த அளவுக்கு இருக்காதுல்ல அதனால பசங்க வந்து சாப்ட்றது துக்கு விரும்புங்க
ம் ம்
மத்ததா இருந்தா கொஞ்சம் முள் அதிகமா இருக்கும் இது வெறும் நடு முள்ளு மட்டும்தான ஷீலாவுது
ம் ம் ம்
அதனால ரெண்டுமே நல்லா தா இருக்கும் வருத்தா அப்டியே சைலண்ட்டா சாப்ட்டுருவாங்க கொழம்புனா ஒரு ஒருத்தர் சாப்டுவாங்க ஒருத்தர் சாப்ட மாட்டாங்கன்ற மாரி இருக்கும் அது நைட் டே வச்சு வச்சுட்ட இப்ப வச்சு வச்சுட்டனா நாளை காலையில அப்டி சூடு பண்ணி வச்டோனா கூட காலையில டிஃபனுக்கு வச்சு சாப்டுப்பாங்க மத்தியானம் சாப்பாடுக்கும் சாப்ட்டுப்பாங்க அதனாலதா இப்பயவே வச்சு வச்சுருவே நாளைலேருந்து நானு வேற வேலைக்கு கெளம்புறேன்னு சொல்லியிருந்தேல்ல அதனால டூ இன் ஒன்
ட்டுகா நல்லா பண்ணுங்க ரொம்ப நாள் கழிச்சி உங்க ஃப்ரொபஷ்னலுக்கு வரீங்க
ஆமா அதுதா பயமா இருக்குது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன் சொல்லிட்டு
செரிங்க்கா ஆல்த பெஸ்ட்க்கா செரிங்க்கா இன்னொரு கால் வருது
ஆ செரி செரி ஆ பாருங்க ஆ செரி ஆ ம்